ஆடி சாரி பேசிட்டு இருக்கல பிரேக் ஆயிடுச்சு
இல்ல சுத்தமா கேக்கவே இல்லஸ் சைலன்டாவே இருந்துச்சு
இப்ப நீ பேசுறது நா ஹலோ ஹலோன்டே இருந்த
அப்டியா எனக்கு ஒண்ணுமே சவுண்டு வரவே இல்ல சுத் தமா
சேரி சேரி சேரி ஆனா எட்டு நிமுஷோ வரைக்கு வந்துருக்காதுக்கா
ஓகேதா அதுன்
ஓகேக்கா சேரி பாப்போ பைனலா என்னன்னு அதனால நீங்க நா சொன்ன மாரி இந்த மாரி டிரை பண்ணி பாருங்க சாம்பார
ஆ ஆ ஆ
இன்னொன்னு என்ன பண்ணுவாங்கன் னா எங்க மம்மி என்ன பண்ணுவாங்க இதே புரொசிஜர்ல சாம்பார் பொடி எதுமே போட மாட்டாங்க வெறு மஞ்சள் தூள் மல்லித்தூள் போட்டு காய் கூட அவுங்க ஒரு மாரி வெப்பாங்க நல்லா இருக்கு வச்சுட்டு தேங்கா சீரகோ சோம்பு போட்டு அரச்சு ஊத்துவாங்க
ஆமா எங்க அம் ஆனா அது வந்து இதுல சொல்லுவாங்க ஏதோ பொரிச்ச குழம்பு அப்டின்ற மாரிலா சொல்லுவாங்க தேங்கா போடுறது சாம்பாரு போட்டுப்பீங்களா இது புளி போட்டுப்பீங்க தான
புளி லேசா ஒரு ஒரு சின்னு பிஞ்சு ஒரு தியூனு கரச்சு விடுறது
சேரி சேரி ஆ ஆ ஆ
நா கரைக்குறதுக்கு டைம் இல்லேனு அப்டியே கழுவி புளிய அப்டியே சாம்பாரோடய கொதிக்க விட்றது நம காலநேர கெளம்புறது பசங்கள கெளப்பி நம்ம கிளம்பறதுனால டைம் கடகடகடகடனு ஓடு எட்டு மணிக்குல பேக் பண்ணி முடிச்சுருனு
ஆ
அதனால புளி கரைக்குறது சம்டைம்ஸ் டைம் இல்லன்னா அப்டியே கழுவி போட்டுறது அது ஒன்னு பெருசா தெரியாது வரயில அங்க தூக்கி போட்டுக்கிறத
ஆ நா கல்யாண ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே எனக்கு இப்டி செஞ்சா கொஞ்ச முருங்கக்கா பெருசா வெட்டுனா கூட என்னா இவ்ளோ பெருசுக்கு வெட் ரா அப்டினு குட்டியோண்டா என்னு என்னா குட்டி குட்யுயோண்டா வெட்டுருது நம்ம நம்ம ஏதாது புதுசா செஞ்சா சாப்டவே மாட்டோ
அட ஸ்கேல எடுத்து சென்டிமென்டு எத்தன சென்டிமீட்டர்னூ கட் பண்ணி வச்சுக்கோங்க
ரொம்ப பட்டுட்டே நானு ஏதாவது நம்ப அதாவது அவுங்க எப்டி செய்யறாங்கா இப்போ உருளக்கிழங்கு அவுங்க எப்டி செய்வாங்கனா ஆ சும்மா மொளகத்தூள் மல்லித்தூளு உப்பு போட்டு சோம்பு ஆ நுனிகிட்டு ஆ ஒரு நாலு கு இடிச்சு போட்டுட்டு ஆ அது மாரிஸ் செய்வாங்க அவுங்க இடிச்சு போட்டுட்டு அப்ற என்ன கருவப்புல பெருங்காயதூள் போட்டு பெரட்டி வச்சு சுமாந் தோசை கல்ல போடுவாங்க நாங்க எங்க வீட் ஆ அது நல்லதாருக்கு ஆ நம்ப உன்னம நா என்ன சொல்றான் அது சாப்புலான் தா நல்லாருக்கு கு ஒரு நாள் மாத்தி செஞ்சார் நா ஒரு நாள் நா வெங்காய தக்காளி தாளிச்சு செய்வோம்ல
அமா
செய்வோம்ல தோசை கல்ல போடம்போது சட்டில அது புடிக்கலங்கிறாங்க எப்பவு சாப்பிட்டதேதான் சாப்டணுன்னா என்ன அர்த்தோம் அது இல்ல நமக்கு எப்ப மாத்தி எல்லா சாப்புண்மா ஒரே மார் அதா சாப்புணுமா அவசரத்துக்கு சரி ஏதோ ஒரு தோஸ் தேசக்கல்ல போட்டோம் கட கடன்னு ஃப்ரை பண்ணி சாப்டோன்னு போலாம் ஒன்னு மாத்தி செஞ்சா சாப்புடவே மா அவர் ஒன்னு சொல்ல மாட்டாரு சாப்புட்டு புடுவாரு ஸ்டார்டிங்லா சாரும் கொஞ்ச அப்டிதா இருந்தாரு இப்பெல்லா மாறிட்டாரு இவ்ளோக்கு இப்டிதா ஆமா இப்டிதான் செய்ய முடியும் அப்டிந் தாம்பரோம் அவுங்க தொட்டுக்குட்டு பஸ் பஸ்ட்ல ஏதாது அது இது பண்ணாங்க அப்புற வேணீகினே வச்சுறது இது வேனின்னு சரிப்போ வச்சா வச்சு போங்குனு நானு வுட்றது அப்ற நா என்ன பண்ண றது
ஆ
எப்போ நா என்ன சொல்லுவே எப்பவும் ஒரே மாரி செய்யறது கொஞ்ச மாத்தி மாத்தி ஒரு காய் செஞ்சான்ன இப்ப நம்ம ஒரு காய் செ செய்ரோ ஒரு நேரத்துல கள்ள பருப்பு இப்ப ஒரு முட்டைகோசயே செய்றோ ஒரு நாள் கள்ளப்பருப்பு போட்டு தாலிப் போவர் ஒரு நாள் பைத்தம் பருப்பு வச்சு கொஞ்ச கூட்டு மாரி செய்வோ மாத்தி மாத்தி ஒரே மாரி செ செஞ்சா ஒரு மாரிதானே இருக்கு செய்ரனா தான்னு தெரியும் சிம்ப்ளா சிலாம தா ஒரு நாளு அவிச்சி செஞ்சா இவரு உருலக்கிழங்க அவிச்சி செஞ்சா இவருக்கு புடிக்காதா எனக்கு அவுச் இந்த வெங்காய தக்காளி தாளிச்சு சாப்புடுவோ இல்ல உருளை கிழங்க அது எனக்கு புடிக்கும் கொஞ்சோ
அ
அது மாரி ஒரே அதாதா அவுங்க வந்து அப்ப எப்டி சாப்பிட்டாங்களோ அதே மாரிதா சாப்பணு நம்மளும் நம்ம மாத்தி செஞ்சா தொட்றதே இல்ல நமக்கு நம்ம வீட்ல செஞ்சதே என்ன சாப்பிடும் அது பாத்தா இப்ப நம்ம வீட்ல செஞ்ச மாரி செய்யறதே கொஞ்ச அதிக
சி இருக்கீங்களா திருப்பி கூப்பிடுறே என்ன ஒரு நிமிஷம்
டென் மினிட்ஸ் கொஞ்ச கம்ப்ளீட் பண்ணிறிங்களா
ஆ சம் செரிங்க மயோகரம் ரொம்ப கம்மியால ஓட்டிருக்கு இன்னும் அஞ்சு நிமிஷ கூட ஆகலையே
ஆ ஒர்க் இருக்கா
அ ஒரு எமர்ஜென்சி இருங்கெச்சி கூப்புட்டுறே
ஆ
ஏ சொல்லுங்கப்பா